ஹலோ
சொல்லுங்கா என்ன பண்ணுறீங்க
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது நல்லாருக்கீங்களா தம்பி
நா நல்லாருக்கேங்கா நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ம் நல்லா இருக்கங்க்கா
ஆ ட்ரிப் வரேன் சொன்னீங்கல போயிட்டு வந்துட்டீங்ளா எப்டி என்ஜாய் பண்ணீங்ளா
ஆ எல்லா நல்லா இருந்தது சென்னை ஃபுல்லா சுத்தி பாத்துட்டோ
எங்கெங்க போனீங்க
சென்னை சென்னை போயிட்டு பாண்டிச்சேரி போணோ
ஆ செரி
பாண்டிச்சேரி போயிட்டு அப்புறம் போட்லா போனோ போட்ல
ஓ சென்னைக்கு போனீங்கனா அப்ப பீச்சுக்கெல்லா போயிருப்பிங்கல்ல நீங்க
ஆ சென்னை பீச்சும் போனோ பாண்டிச்சேரி பீச்சு போனோ
ஓ ரெண்டுபீச்சும் போயிட்டு வன்ட்டீங்ளா
ஆமா ஆமா பாண்டிச்சேரி போயிட்டு பீ பீச் ஓ சும்மா ஒரு அஞ்சு பேர் போனோ
அஞ்சு பேர் பஸ்ஸா இல்ல காரா
பஸ்ஸுதா ஆமா ஃபர்ஸ்ட் டைம்ங்கனால பஸ்ல போய் எப்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டோ
ஓகே
அப்ப நெக்ஸ்ட் டைம் போம்போது கார்ல போலா இல்லனா பைக்ல போலானு முடிவு பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எங்க என்ன இதுன்னு தெரியாதுல நம்மம்பாட்டுக்கு அழஞ்சிட்டு இருக்க வேனா அப்டினு
ஆமா ஆமா ஆமா இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான
ம்
வெளிய அனுபவம் கிடைக்கும் நல்லா
ம்
பீச்சுக் போனீங்க அ அங்க பாண்டிச்சேரி பீச்சுக் போனீங்க வேற எங்க போனீங்க
பாண்டிச்சேரி பீச்சுக்கு போய்ட்டு அங்க ஷூட்டிங்லா எடுப் ஷூட்டிங்லா எடுப்பாங்கல்ல படத்துக்கு
ஐயோ அப்டியா எனக்கு தெரியாதுங்ளே
தெரியாதுங்ளா
ஆஹா
இது இந்த பொன்னியின் செல்வன் கத எல்லா இருக்குல்ல
ஆமா
அதுல கார்த்தி வருவார்ல
ஆமா கார்த்தி வருவாங்க
ஆ அந்த கதையெல்லா அந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு அந்த சைடு தா எடுத்தாங்க
ஓ செரி செரிங்க
அந்த போட்ல சுடுற கேஜிஎஃப்ல வந்து அந்த போட்ல சுட்ற சீனு அந்த சின்ல அங்கதா எடுத்தாங்க
ஓ கேஜிஎஃப் கூட பா பாண்டிச்சேரியில தா எடுத்தாங்களா
ஆ அந்த ஒரு ரெண்டு சீன் மட்டு
ஆ ஓகே ஓகே ஆமா ஆனா எடுத்திருக்காங்க அங்க
அம்மா எடுத்திருக்காங்க அங்கல்லா போயிட்டு நல்லா போயிட்டு சுத்தி பாத்துட்டு சாப்பாடுல்லா சாப்டுட்டு
ஆ
அங்க சாப்பாடு ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு நம் ஆமா நம்பூர்ல ரேட்டு பயங்கர ரேட்டு
ஓ நம்ம ஊர விட பாண்டிச்சேரியில சாப்பாட்டு வெல கம்மி
ஆமா
பரவாயில்லைங்களே இது எவ்வளோ பெரிய விஷ்யோ
ம்
ஆ இப்ப நம் ஊர்ல தோச ஒண்ணு அம்பது ரூபா இருக்குமா
ம் அங்க வந்து இருவத்தஞ்சுரூவா இரூர்ரூவா தா
ஓ பாதிக்கு பாதி வெல கம்மி அங்க
ம்மா இங்க சிக்கன் ரைஸ் வந்து நூத்தம்பதுரூபால இருந்து நூத்தி எழுவரூபா சொல்றாங்க அங்க இன்னமு இன்னமு எம்பதுரூவா அரூர்ரூவா தா
ஓ பரவாயில்லைங்களே அப்ப நெறைய பர்ச்சேஸ்லா பண்ணிருப்பீங்கல்ல வெல கம்மியா இருந்தா
அந்த சாப்பாடு தா ரேட்டு கம்மி பர்ச்சேஸ் எல்லா ஃபாரின்காரங்க வந்து அது வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறாங்க
ஓ அப்ப இது சாப்பாட்டுல வெலைய அதிக அ கம்மி பண்ணிட்டு ஆ பொருட்கள்ல எல்லா வெலைய அதிகமா வெக்கிறாங்க
ஆமா
ஆ சொல்லுங்க சொல்லுங் ஓகே வேற எங்க எங்க போனீங்க
எல்லா பீச்சுக்கு போய்ட்டு அப்பறோ அது என்ன இட கோயிலுக் போனோ
ம்
சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு கோயிலுக்கெல்லா போனோ
ஓகே சென்னையில எங்க எங்க போனீங்க சென்னையிலயு பீச்சுக்கு மட்டு தா போனீங்களா
ஆ பீச்சுக்கு மட்டு போய்ட்டு
ம்
பெசன் நகர் பீச்சுக் போனோ
ஓகே
அங்க போயிட்டு அப்புறோ அங்க அங்கயே சுத்தி பாத்தோ மழ பயங்கரமா புடிச்சிகிச்சு
ஓ நெ அங்க சென்னையில மழ பெஞ்சுதா
ஆமா நேத்தெல்லா செரியான மழ
ஐயோ இங்கெல்லா மழையே இல்லங்க வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது பரவால்ல நீங்க நீங்க போற டைம்க்கு மழ வந்திருக் க்கு அதனால கொஞ்சோ உங்களுக்கு குளிமையா இருக்கு
ஆமா ஆமா சுத்தி பாக்கவே முடியல வந்துட்டோ கெளம்பி திருப்பி அதா
ஓ அதுவே ம மழ பெஞ்சு கொஞ்ச விட்டுருந்தா நீங்க சுத்தி பாக்கலா ஒரு இடியா மழையே பெஞ்சிட்டு இருந்தாலு உங்களால வெளிய எங்கேயு போ முடியாது ஏன்னா மழல்லா பெஞ்சு தண்ணி எல்லா இருந்தா அப்படியே ஈரமா அது ஒரு மாதிரி இருக்கு மழ பேஞ்சு விட்டுருந்தா சுத்தி பாத்தீங்கன்னா அப்
ம் இங்கங்கனா பரவாயில்ல அது ரொம்ப தண்ணி ரொம்ப தேங்கி நிக்குது
பாண்டிச்சேரியிலயா
இங்க சென்னயில
சென்னைல ஆ ஆமாமா கண்டிப்
பாண்டிச்சேரி பிரச்சன இல்ல
பாண்டிச்சேரிலயு மழ வந்துதா மழ வரலைங்களா
அங்கலா மழ வர்ல ஆவ வர மாரி இருந்தா நா வரல
நீங்க எப்டி ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்ளா
ரூம் நாளுக்க ஃப்ரெண்டு ரூம் இருக்கு அங்க
ஓ ஃப்ரெண்ட் அங்க தா இருகாங்க அய்ல இங்க இருந்து போயிட்டு அவுங்க ரூம்ல தங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டீங்க
ஆமா
என்ன எதாவுது வாங்கிட்டு வந்தீங்களா ஸ்பெஷலா வீட்டுக்கு
ஒன்னு இல்ல ஒரே ஒரு தண்ணி பாட்லு
ஒரு தண்ணி பாட்டில் வாங்கவா இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போனீங்க
ஆமா பாண்டிச்சேரி தண்ணி நல்லாருக்குன்னாங்க
அதுக்கு இங்கி அதுக்கு இங்கேயே வாங்கிருக்குலாமே அந்த தண்ணி பாட்ல
என்ன பண்றது அது குடிக்க மட்டுதா இருந்துது சரி நா அத மட்டு வாங்கிட்டு கெளம்பி வன்ட்ட ஆன எதுவு வாங்குற மாதிரி ஐடியா இல்ல சும்மா போறோ சுத்துறோ அவ்ளோதா ம் ஆவுட்டு
ஆனா அங்க வாங்கறதுக்கு திங்ஸ்ல்லா நெறைய இருக்கா
திங்ஸ் அந்த மார்லா எதுவுருக்காது கண்ணாடி வாங்கலா க்கேப்பு அந்த மாதிரிதா ஃப்பாரினர்ஸ் என்னன்ன லைக் பண்றாங்களோ அது மட்டு தா அங்க இருக்கு
பரவால்லயே லேடிஸ் அ லேடிஸ்க்கெல்லா நெறைய இருக்குமே அப்ப அங்க
ஆம்மாம்மா
பேக் ஐட்டம்ஸ்ல்லா இருக்குமே ஆ நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா லைட்ஹவுஸ்ல்லா பாத்துருக்கால்ல
அதா மழ வந்துருச்சு சரி டைம் ஆயிருச்சு அப்றோ சேரி கெலம்லா இன்னொரு நாள் கூட வந்துக்குலா லைட் ஹவுஸ்லா அப்றோ பாத்துக்குலா அப்டின்னு வந்தாச்சு
ஆக மத்தல பீச்சுக்கு ரெண்டு பீச்சுக்கு போயிட்டு சுத்தி பாத்துட்டு வந்துட்டீங்க போட்ரைட் போயிட்டு
ம்
படத்துக் கூட போவுலயா
போனோ மெர்சல் போனோ
மெர்சல் போன்னீங்ளா மெர்சல் மெர்சல் ஓடிட்டு இருக்கா ஆமா இன்னக்கி ஆ ஓகே ஓகே செரிங்க செரிங்க அப்றோ வேற
வேற ஒண்ணு இல்ல
வேற ஒரு எப்டியோ போது எதாவுது ஒரு ரெசிபி சொல்லுங்க செய்யலா
புரில
எதாவுது ஒரு சமையல் குறிப்பு சொன்னீங்கன்னா பரவால்ல
அப்டே டைம் போய்டுமா
ஆமா
என்னாது என்ன சொல்றது
நீங்க சூப்ல்லா வைப்பீங்ளா
இல்ல ரஸ்சோ தா வைப்பே
சூப்லா வைக்க மாட்டீங்ளா
ஆ வைக்க மாட்டே
சூப் வைக்க தெரியுமா உங்களுக்கு
இல்லகால் தெரியாது
சரி நா உங்களுக்கு சூப் ரெசிபி சொல்லித்தரே எனக்கு நீங்க இன்னொரு நாள் ஃபோன் பண்ணும் போது எதாவுது ஒரு ரெசி திப்பி சொல்லுங்க
ஆ சேரி
எந்த கீ கீரை சூப் மட்டு நா சொல்றே எந்தக் கீரையா இருந்தாலு சரி மொதல்ல கீரைய பறிச்சு அலசிக்கணு அலசிகி ட்டு ஒரு பாத்திரத்துல எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேத்துக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்ணு தண்ணி ஊத்திட்டு அதுல கொஞ்சூண்டு சீரகம் கொஞ்சூண்டு மிளகு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காய கொஞ்சண்டுன்னா ஆ ஒரு ஸ்பூன்
எத்தனை பேத்துக்கு ஒரு ஸ்பூன் போடணு
ஆ இப்ப நாலு பேர் அஞ்சு பேத்துக்கு வ இருக்கிறீங்கன்னா ஒரு ஒன்ற ஸ்பூன் சீரகம் போடலாம் ஒரு ஸ்பூன் ஆ ஆ மிளகு போடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போடலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு வெங்காய நல்லா தட்டிக்கணும் ஆ வெங்காயத்த முழுசா அப்டியே போடக்க கூடாது வெங்காயத்தை வந்து நல்லா தட்டி இடிச்சு அத அப்டியே போட்டுட்டு ரெண்டு பல்லு பூண்டு அதையும் நல்லா இடிச்சு போட்டுக்கணும் போட்டுட்டு அ என்ன கீரை பொறிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த கீரை அலசி போட்டிருணு தண்ணியில
ம்
போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா சூப்பு கொதிக்க வெக்கணு
ம் சரிங்கா
கொதிக்க வச்சு அப்டியே டம்ளர்ல ஊத்தி நல்லா அந்த சூட்டோட குடிச்சிங்கன்னா அப்டியே தொண்டைக்கு இதமா இருக்கு அது உங்களுக் கு ஒரு எனர்ஜி குடுக்கு காலையையில டைம்ல எல்லா நீங்க இந்த மாரி சூப் குடிச்சீங்கன்னா அது ஒடம்புக்கு ஒரு தனி எனர்ஜி தானே ஏன்னா நம்ம கீரை ஆமா கீரை வந்து நம்ம அதிகம் விரும்ப மாட்டோ ஆ ஒரு சிலருக்கு கீரை டெய்லியும் வச்சா சாப்பிடுவாங்க ஒரு சி லர்லா மேக்சிமம் கீரைையனாலே புடிக்காதுன்னு சொல்லுவாங்க
ம்
அப்டி இருக்கும் போது இந்த சூப் வச்சு குடிச்சா ஏன்னா அந்த கீரையில இருக்கிற சாறுதா எறங்கி தண்ணில வருது
ம்
அப்டிங்கறப்ப நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அ நல்லா இருக் கு கீரை சாப்பிடாதவங்க கூட சூப்பு குடிச்சாங்கன்னா இதுல சத்து வந்துருது இல்லையா இதுல கீரை மட் டு இல்ல வெங்காயம் பூண்டு இந்த இந்த சத்த எல்லா இருக்கு இல்லையா மேக்சிமம் கா டெய்லியுமே நம்ப எந்த கொழம்பு வச்சாலு சரி டெய்லியு மிள கு பெருங்காயோ சேத்தாலே நம்மளோட ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அ மிளகு வந்து டெய்லியு சேத்தாலே நம்மளோட ரத்தத்தை வந்து அது சுத்தப்படுத்தும் இல்லையா அதனால நம்ம இதெல்லா போட்டு சூப் செய்யும் போது அந்த சூப் எப்டி இருக்கு எனர்ஜியா இருக்கு
ம்
காலையில நம்ம இப்ப சாப்படுறோம்னா நம்ம சாப்பிடும்போது சாப்பிடும் போது குடி க்கிறத விட காலைய ஏஞ்சோடனே அந்த டீ காஃபி குடிக்கிறோ இல்லையா
ஆமா
அதுக்கு பதிலா ஒரு டம்ளர் சூப் குடிச்சா ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது
டெய்லியு செய்ய முடியுமா
டெய்லியு பக்கத்துல ஒரு ஆ அது போய் என்ன கஷ்ட நீங்க காஃபி வக்கிற டைமுக் கு சூப்பே வச்சிர்லாமே நீங்க எப்டியு டீ வச்சீங்கன்னா தண்ணி ஊத்தி டீ தூள் போட்டு அந்த டீ தூள் கொதிச்சதுக்கப்புற பால் ஊ த்தி அதுக்கப்புற நல்லா கொதிச்சதுக்கப்
து அது வேற இது வேற
இல்ல இதுக்கு டீக்கு இத்தன ப்ராசஸ் இருக் கும் போது நீங்க சூப்புக்கு அத விட கம்மியான ப்ராசஸ் தா என்ன அதுல நீங்க கொதிக்கும் போது டீத்தூள் போடுவீங்க இதுல கொதிக்கும் போது சீரகம் சோம்பு கீர போடுவீங்க அவ்ளதா வித்தியாசம்
ம்
அதுல வந்து கொதிச்சதுக்கப்புறமு கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சிருப்பீங்க இது வந்து கொதிச்சதுக்குப்புற நம்ம எறக் கிருவோ அவ்ளதா வித்தியாச
ம் சேரிக்கா அப்ப நாளைக்கு நா செஞ்சு பாக்கற
ஆ சேரிங்க தம்பி நா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரெசிப்பி சொல்லிட்டே கண்டிப்பா இப்ப நீங்க எனக்கு அடுத்த டைம் கால் பண்ணும் போது நீங்க எனக்கு ஒண்ணு சொல்ணு
ம் சேரிக்கா
ஆ சேரிங்க தம்பி